ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க கேக்குதா
அ கேக்குது சொல்லுங்க
நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே எப்டி போச்சு கொழந்தைங்களோட ஸ்கூல் லீவ்லா
ஐயோப்பா இன்ன சொல்றது எப்படா ஸ்கூல் தொறப்பாங்கன்ற மாரி ஸ்கூல் லீவ் போச்சு ஒரே அம்மக்களோ ஆமா ஸ்கூலு போயிட்டு இருந்து வீட்ல வச்சுக்கவே முடில இவலுங்ள எழுந்துக்கற்து லேட்டு லேட்டா எழுந்துக்கிறாங் கால அ கால்ல சாப் ப்றதே இல்ல மதியான ஸ்ரைட்ட மதியந்தா சாப்பிற்றாங்க மதியானமு ஒழுங்க சாப் ப்றது கடையாது டெய்தா ஒடே அமக்களு நைட் வெரைக்கு ஃபோன் வீட்ல என்நேரமு ஃபோன் பாத்துகிட்ருக்காங்க அந்த போன்லியே டிராவல் பண்ணிக்கிட்ருக் காங்க சொல்ற பேச்சு கேக்கல ஐயோப்பா எப்படா இவங்க ஸ்கூல் போனாங் நம்பல்லா அப்பலா விளாடுவோ வெளியில போய் விளையாட்றது சொப்பு சமாவச்சு விளையாட்றது எப்பிடி இருப்போ இந்த காலத்து பிள்ளைங்களா ஒன்னு செய்ய மாட்டுது
இப்ப நம்மளதா வெளையாட கூப்பிற்றாங்க
ஐய்யய்யோ அது ஒரு பெரும் கொடும உக்காந்து கண்ணா பூச்சி விளாடவா சொப்பு ஜமா விளாடவா சொப்பு ஜாமாக்கு நா குழந்தையா இருக்குனுமா அவுங்க அம்மாவா இருக் ப்பாங்களா அப்ப என்ன பண்ணுவாங்களா இனி உக்கார சி நம்ம பண்ற கொடுமையெல்லா இ நமக்கே திரும்பி பண்றலங் தலவார்றே அதுக்கப்பறோ சோறு ஊட்றே
இங்க போய் கண்ண மூடு அங்க போய் கண்ண மூடுன் இந்த வயசான காலத்துல எங்கள போய் கண்ண மூடுற அது எதுவும் சந்துக்குள்ள இழ் தலவா கை கால்லா வலிகுது உக்காந்தா எழுந்துக் முல எழுந்தா உக்கார முல்ல நமக்
விடுங்க இப்ப நிம்மதியா இருக்கீங்கல்ல
எப்பா இப்பதா எப்படா எத்துட்டுப்போய் இன்னி காலைல எழுப்புறதுக்கே கஷ்டமா க்கி இவங்களே நல்லா தூங்கி பழகிட்டாங்களா காலைல ஏழு மணிக்கெல்லா கள ஏழு மணிக்கா எழுந்துட்டா போது ஸ்கூல் எட்ர மணிக்குதா ஏழுமணிக்குல்லா எழுந்தா போது ஏழு மணிக் கு எழுந்துக்க மாட்றாலுங்க எட்டு மணிக்கு எழுந்துப்பேன் கண்ண தொறக்க எட்டு ஆகுது நா எப்ப கெளப்பி எப்பத்துட்ட ஸ்கூல்ல விடுவே இந்த ரெண்டு நாளைக்கு காலில மத்தியானத்துக்கு சாப் பாடு வேணான்ட்டாங்க ஸ்கூல்ல அதனால ரெண் நாள் மட்டு எடுத்துட்டு போயிட்டு சாப்
ஆ ஆஃப்டே தானங்க இப்போ
ஆமா அதனால சாப்பாடு இல்லாம எத்து போய் குடுத்துட்டு வந்த இதுக்கப்பறோ திங்க்கெழமைல இருந்து ஃபுல் டேன்ட்டாங்க இந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவுல எப்டியாவ்து கால சீக்கிரமா எழுப்பி பழகிரணு ரெண் நாள் லீவு விட்டா திரிம்ப ரெண் நாள் நல்லா தூங்க பழகிடுறாங்க நா என்னத்த பண்றது இவ்லுங்கள வச்சுகிட்டு
அது கரைட்டு தாங்க
உங்களுக்கு எப்டி போகுது லீவ் எப்டி போச்சு என கதயே பேசிக்கிட்டுருக்க உங்களுக்கு உங்க பைய
போட்டுருக்கே பையன ஸ்கூல்ல
சேத்தாச்சா ஃபர்ஸ்டு டே எப்டி போச்சு பையனுக்கு
ம் ஃபஸ்ட் டே சூப்பரா போச்சு என்னன்னா ஒம்போதர மணிக்கு போயிட்டு பதினொன்ற மணிக் க்லா வந்துறாங்க
ஆ அழுதானா
இல்ல இல்ல அழுகல ஃபஸ் ட்டு தடவ உள்ள போய் விடும்போது கொஞ்சோ எல்லாரு அழுதாங்கல்ல அத பாத்து கொஞ்சொ சர் நா ஏங்க அழுவ போறே
நிம்மதிக்கு மறுஉருவமா இருப்ப நா யய்யோ இல்லங்க ஏ பொண்ணு எடுத்துட்டு போய் ஸ் கூல்ல விடம்போது உள்ளந்த பசங்க எப்டி அழுதாங்களோ வெள்லந்த அவ அம்மாங்களு அப் பா அம்மா அப்பால்லா அப்டி அழுவுறாங்க
தா அழுவுறாங்கல பட் நமக்கு வரமாடிங்குதே
என்ன கல்யாணோ பண்ண நம்ம எல்லாரு ஃபாரினுக்கு அனுப்புற ரேஞ்சு போயிட்டு இருக்காங்க இதுங்க என்னன்னா எல் கே ஜி அனுப்பதுக்கே அது கூட கால்ல போய் சாய்ந்தரோ வந்துற போதுங்க எல் கே ஜி க்கு அனுப்புறதுக்
நா உள்ள ஸ்கூல் விள்ள விடும்போதுல்லா பசங்க எல்லாரு கத்திட்டே இருந்தாங்க அழுதுட்டு அப்ப அந்த டைம்ல இவ சிரிச்சுட்டு போனா எ பைய அத பாத்துட்டு அவனுக்கு அழுக வந்துடுச்சு ஆமா மூஞ்சு செல்லா மாரிட்டு ஐயோ எங்யோ எனக் கொண்டு போய் விடுறாங்க அந்த மாரி ஒரு ரியாக்ஷன் வேற
நான் வேற எ பொண்ணு ஆ நா வேற எ பொண்ணுட்ட சொல்லிக்ட்டுருப்ப ஹாஸ்டல் சேத்தரே ஹாஸ்டல் சேத்தருக் கேன்னு அதுக்கே பயமா சும்மா மெரட்டி வச்சுட் இருக்கே அதுக்கு ஸ்கூலு ஒரு ஹாஸ்டல் மாரிதா நெனைச்சு வாழுது
அதுவு கரெக்ட் தா இப்போ கொஞ்சோ பரவா பரவால்ல ரெண்டு நாளு ஆனா இன்னைக்கி செகண்ட் டே இன்னைக்கிமே காலையில எழுப்பி விட்டே ஒரு எட்டு மணிக்கா எழுப்பி விட்டே ஏனா ஒம்போதரைக்கு தான ஸ்கூல் இவங்ளுக்குலா பக்கத்துலியேங்க வீட்டுக்கு எதிரே ஸ்கூலு அதலா எனக்கு பிரச்சனையே இல்ல ஒம்பதரை மணிக்குள்ள இருக்குணு உள்ள
நீங்க ஒன்பதுமணிக்கு பையன எழுப்புனா கூட போது போல
ஆமா நா வந்து இல்லைங்க அந்த ஒரு ஹவர் ஆகு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஹவர் ஆயிடு எப்டியு டிஃன் தாங்க அதுதா டிஃன் டீஃபன் தா ஒம்போது மணிக்கு டி இல்ல எட்டர மணிக்கு எழுப்பி விட்டாதா காலையில ஊட்டி விட்டுட்டு ரெடியாகி கெளம்ப முடியு
ஸ்கூல வச்சிருக்கீங்க நா நடந்து போதுக்கே ஒரு கிலோமீட்டருக்கு நடந்து போயி பஸ்ஸ புடிச்சு அங்க இருந்து கொண்டு போய் விடணு நா ஏதோ பைக்கு வச்சிருக்கேனா
ஈங்களா
ஆமா நா எத்துரு போய் ஏ பொண்ண வெளியில சேத்திருந்தே நா படிச்ச அந்த ஸ்கூல்லனாலா எடுத்துட்டு போய் போட்டே ரொம்ப தூரோ பைக் வச்சிருக்குனால பைக்ல போயிற வண்டில இல்லனா என்னாத்த பண்றது மெடரிக் தா சி பி எஸ் சினா யோ மெட் மெட்ரிக் போடுதே ஐயோ குழந்தைங்க நெறைய படிக்க வைக்கிறாங்க உயிர வாங்குறாங்க சி பி எஸ் சிலா போட்டா நானே ஸ்கூல்ல நித்திட்டு வீட்லே வச்சு நானே சொல்தத்துப்ப
ஆமாங்க அதுவு கரெக்ட் தா இல்ல கஷ்டமா இருக் பண்றத விட ஆஃப் டே தா விட்றாங்க ஸ்கூல் என்னமோ ஒங்க எல்லா இருக்கு
பா வாங்குறாங்க
முப்பதாயிரோ ரூபால்லா இல்லங்க இங்க வந்து ஒன் லாக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கேக்குறாங்க
அம்மாடியோய் ஏ பொண்ணுக்கு இந்த இதுக் கு முப்பத்தி ரெண்டாய்ரூபா வாங்குது பீஸு ஆ முப்பத் ரெண்டாயிரத்துக்கே எதுக்குடா ஸ்கூல் அனுப்
அது என்னன்னா உங்களுக்கு ரொம்ப உள்ள இருக்கிறதால அவுட்டர்ல இருக்கிறதால கொஞ்சோ கம்மியா இருக்கு சி பி எஸ் சிக்கு இங்கெல்லா பாத்தீங்கன்னா உங்களுக் க்கு ஒரு லட்சத்துக்கு மேலதாங்க
உங்ளுக் நீங்க நெனச்சு பாருங்கள நாங்க டெய்லியு வண்டி எடுத் துட்டு போயி கொண்டு போய் வுடுறதுக்கே இதுக்கே சார்ஜஸ் ஆகுமே உங்களுக்கு அதலா செலவு மிச்சமாச்சே ஒடம்பு அலச்சல் நம்ம யாற்றத்துக் கூட இருக்கணு
ஆப்போசிட்ல ஸ்கூலு போயிட்டு இப்போ ஒன் மந்த் வந்து ஹாஃப் டே சொல்லிருக்காங்க ஆஹா நாதா ஊட்டி விடணு அதுதா இந்த ஒரு மாசோ ஹாஃப் டே தான சொல்லி இருக்காங்க அதலா ஒரு மாசத்துக் நாதா எடுத்துட்டு போய் ஊட்டி விட்டுட்டு வரணு
ஏங்க இதெல்லா வேலைக்காகுமா அப்டிலா ஸ்கூல்ல அலோடு இருக்குங்ளா
ஆ இருக்கு ஏன்னா எல் கே ஜி பசங்கள்ல்ல எல் கே ஜி ப்ரீ கே ஜி எல் கே ஜி க்கு மட்டு அலோடுஇருக் கு யூ கே ஜி லருந்து அவுங்கதா சாப்ட்டுக்கணுமா
எங்க அப்பல்லா கடயாது எம் பொண்ணுக்கெல்லா எல் கே ஜி ல இருந்து அவளே அங்க சாப்ட நா அதுக்கே வீட்ல ஒரு வருஷோ உக்காந்து ட்ரைனிங் குடுத்துட்டே நீயே உக்காந்து சாப்டணு அப்டின் எ என் கூடையே உட்காந்து தட்ல போட்டு எங்கூடயே உக்காந்து சாப்ட்டு பழகுன ஸ்கூல்க் போனோனே அவளே சாப்
இல்லங்க பசங்களுக் க்கு அந்த ஏஜ்லல்லா வந்து நம்ம ஊட்டி விட்டாதாங்க கொஞ்சோ சத்து கெடைக்கூ
எங்க அம்மா என்னா சொன்னாங்கன்னா எங்க அம்மா என்னா சொன்னாங்க கொழந்தைங்க வந்து நாலு வாயினா கூட அவங்க கையால சாப்ட்டா ஒடம்புல ஒட் ட்டிடுமா
அது கரெக்ட்தா பட் இவ் இவங்கல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வயசுல நம்ம எல் கே ஜி அப் இப்பல்லா நம்ம வந்து கொண்டு போய் ஊட்டி விட்லனா இருக்கிற சாப்பாடுல கொஞ்சமா கொறிச்ட்டு வச்சிருவாங்க சோ அப்படிதா பண்ணுவாங்க
விட்னு நீங்க மறுபடியு
அது ஈவினிங் ஆயிடுல்ல த்ரீ தேட்டி வரைக்கூ தாங்கணுல்ல அங்க ஆமா ஃபுல் டேனா த்ரீ தேட்டி வரைக்கூ ஆஹா இந்த ஒ ஒன் மந்த் மட்டுந்தா லெவன் தேட்டிக்கு விடுவாங்க ஒன் மந்த்க்கு அப்புறோ த்ரீ தேட்டி வரைக்கூ
ஏ பொண்ணை செகேன்ஸ்டான்டட் த்ரீ தேட்டிக்கிதா விட்றாங்க அவள
ம் எல் கே ஜிக்கூ த்ரீ தேட்டி பரவால்லங்க ஒ ஒரு மாசமாச்சு விட்டாங்ளே ஃப்ரீயா
உங்களுக்கு ஒரே நிம்மதி சொல்லுங்க மூன்ற மணி வரைக்கூ உங்க பையன் தொல்லே இல்லாம
அது ஒரு மாஸ்த்துக்கு அப்புறோ தான அதெல்லா அப்ப பாத்துக்கலா எது வேலைக்கி ட்ரை பண்றீங்ளா
எனக்கு திங்கெழமல இருந்தே இருக்கு திங்ககெழமையில இருந்தே மூன்ற மணி வரைக்கூ கொஞ்ச நம்மதி யா இருக்லா இல்லங்க அதுக்கப்றோ தாங்க தேடணு ஏன்னா ஏ பொண்ணுக்கு அவளுக்கா செட் ஆகணு ஸ்கூலு அவள கொண்டு போய் வுட்னு தேட எதுமே இல்லாம அவளுக்கு ஒரு நம்மள நம்பி இருக்கா ஒரு வூ ட்லந்து எல்லாத்தையு பாத்துகிட்டு இருக்கணு இப்ப ஸ்கூலுக்கு இப்போ செகண்ட் ஸ்டாண்டட் வேற போன வாட் ட்டியே நானு வேலைக் போன ஃபஸ் ஸ்டாண்டட்லே நறைய படிக்க இதுவாய்ந்து து அவளுக்கு சொல்லி தர்னு சொல்லி தரதுக்கு இல்லாம இதுவானா இப்ப அதுவு நா பாக்கணு அதா என்னா பண்லான் யோஸ்சுட்ருக்கே டூஷன்லா போடல நா நாம்ப்ளே படிச்சு முடிச்சிருக்கோ ரெண்டு டிகிரிய வாங்கி கைல வச்சுகிட்டு நம்ப டூஷன் போட்டா அதோட அசிங்கோ வேற எதுமே க கடயாதுல்ல அம்மா படிக்காதவுங்கல்லா பரவால்ல பட்ச்சு ஒரு அறிவாளியான அம்மா வச்சிட்ருக்கம்போது என்னா பண்ண முடியுங்க
ம் நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க உங்கள
பின்ன என்னங்க யாருங்க நம்மள புகழ்வா வேல தேடிட் போனாலு நம்மளுக்கு இது இல்ல அது இல்லன் பேசுராங்க நம்ளே நாலு பேர்ட இப்டி சொல்லிக்ணு அதாங்க நானே டூஷன் எடுக்லான் முடிவ்
எதாவ்து பிஸ்னஸ் மாரி பண்லாலங்க
நம்ளே இல்ல இல்லங்க அந்த டூஷன் மாரி எடுக்லா அந்த பசங்க வீட் பாட் பக்கத்துல இருக்க பசங்களுக்லா டூஷன் எடுக்லா இங்கி நெறைய பசங்க இருக்காங்க இருக்க பசங்கள புடிச்சு போட்டு நம்ளே எடுக்க வேண்டிதா யார் வறது என் நறைய பேரு இங்க படிக்காதவங்கதா அம்மாங்கல்லா செரி அப்டி க்காங் சில பேர் வீட்ல வேலக்கி பொய்றாங்க சொல்லி தர இப்ப எனக்லா ஏ புள்ளைக்லா சொல்லி தர்துக்கு இல்லல்ல அந்த மார்லா இருக்காங்கல்ல ஸ்கூல் தர ஹோம் ஒர்க்கே நெறைய பேர்க் தெர்லங்க என்ன பண்றது எல்லா சாட் ஜி பிடிய கேட்டு அப்பிலா கேட்டுதா வாழ்ந்திட் ருக்காங்க நம்ளுமே அப் அத் தெரிஞ்சா கூடோ எதோ ஒன்னு வெச்சி செஞ்சிக்லா டூஷன் மாரி பாக்லான் யோஷ்
அதுவு கரெக் ட்டு தாங்க அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலா ஏனா இப்போ பசங்க பசங்க வந்து இருக்கும்போது கண்டிப்பா நீங்க பண்ணலா அந்த மாரிலா
ஆ ஆ அதா என்ன பண்லான் யோச்சிட்ருக்கேங்க இந்த பொண்ணு ஸ்கூலுக் போய் ஒழுங்கா பண்ணிட்டு வந்துச்சினாலு நம்ளுக்கு கொஞ்ச நிம்மதியாருக்கு அவ்ளதா இதுக்கப்றோ தா நம்ம யோசிக்கிது டைமே இந்த ரெண்டு மாச லீவு எப்மே யோசிக்க முடில இவ்ளுங்க கூட ஒக்காந்துட்டு இவுங்க கூட விளயாடிக்கிட்டு இப்ப கூட எங்க அண்ணே திட்டிட்ருந்தாங்க என்னதா பண்ண என்னதா பண்ற ஒரு நாளைக்கி ஒன்னு பண்ல சும்மானே ஒக்காந்துகிட்டு இதுங்க கூடதா விளயாடிக்கிட்ருக்கேன்ற திட்டுதுங்க இந்த உண்மதான சொல்றே அத கூட நம்ப மாட்டுதுங்க என்னத்த சொல்றதுனே தெரில
அதுவு கரெட்
சேரி இதுங்கல ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகுதா நம்ளுக்கு நிம்மதியா தூக்கோன்றதே வரு
ஆமா அதா அனுப்பிட்டீங்கல்ல விடுங்க ஃப்ரீயா இருங்க ஆ செரிங்க
அய்யோ எங்கங்க ரெண் நாள் ஸ்கூல வெச்சாங்க இதோ ஒரு ரெண்ரெண் நாள் லீவ் வுட்டாங்க இந்த ரெண்டு நாளிக்கி திரும்பி இதுங்கிட்ட மேய்ச்சிகிட்டு இதுங்கள திட்டிக்கிட்டு அய்யோ
எதாது வெளயாட்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் எதாது குடுத்துட்டே இருங்க
அது நம்ள வச்சிதாங்க ஆக்டிவிட்டிஸாவே இருக்கு நம்ள எங்கங்க ஃப்ரீயா விட்றாங்க ஒரு ஆக்
படிக்கிறது சொல்லி குடுத்துருங்க இதெல்லா நீங்க எழு துணு இன்னு ஹோம் ஒர்க்ல்லா ஒக்காந்து பண்ணு அப்டின் சொல்லி ஒரு ரெண் டு நாள் ஃப்ரீயா விடாம பண்ணி குடுதுருங்க
டைரி ஒர்க்காங்க டைரி ஒர்க்குக் ஏ வந்தலந்து ஏ பொண்ணு ஏ உயிர எடுத்திட்ருக்கா எழுது ணு எழுதுணுன் எ ஏ நீ ரெண்டு நாள் லீவ் இருக்குடின் சொல்லி உக் அது கிட்ட தப்பிச்சி உக்கார வேண்டிய நெலமைல இருக் குங்க என்னாங்க பண்றது
வந்து அவுங்ளுக்கு நம்ம பண்ணி குடுக்குற வரைக்கு உட மாட்டாங்க நம்ள அவங்கள பண்ணி குடுத்தா தா ஆ சேரிங்க பாருங்க நானு கொஞ்ச போய் பாக்கணு ஆ சேரிங்க வெக்கறே
ஆ சேரிங்க